ஹலோ கேக்குதா
ம் கேக்குது இன்னா பண்ற
சும்மாதா
உங்க கடையில எலிகூண்டு இருக்குதுடா
இருக்கே ஏ வி வி விக்கறதில்ல கடையில இருக் கடலெல்லா விக்க மாட்டாங்கத எ வீட்டுக் வேணு வீட்டுக் வேணுமா
ஆமா ஆமா தேவப்பட்து
எ எங்க ஒ வி விக்கலாம் மாட்டாங்க நாலு டீஸ்ல வாய்கோ நறைய கடை இருக்கு பார்
அப்டியா
அது இன்னா அப்டியாடா ம்
உங்க கடையில் இன்னானா எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது
இதா இது இருக்கு ஹோம் தேட்டரு ஸ்பீக்கரு அந்த மார்தா
அப்பறோ
ஃபோனு
ஏய் சவுண்ட்டு கம்மியா கேக்குது உ ஃபோன்ல
இப்ப கேக்குதா
ரொம்ப கம்மியா கேக்குது
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது
சாப்ட்டியா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட நீ சாப்ட்டியா
நீ இன்னடா சாப்ட்ட ஹலோ
அலோ
கேக்குதா கேக்குதா
கேக்குதுடா கேக்குத்றா
ம் இன்னா சாப்ட்ட
நானா
ம்
மேகி
மேகி நீயே செஞ் சாப்ட்டுக்கின்யா
ஆமா ஆமா
எ வீட்ல யாரு இ ல்லியா வ வ வேலைக்
செரி இ நானா நானா இருக்குது உங் கடையில எலக்ட்ரானிக்ஸ்
அதா ஃபோனு பட்னு ஃபோனு ஸ்பீக்கரு ட்ரிம்மரு எலக்ட்ரானிக் தான்டா ஹெட்ஃபோனு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு டி டபள்யுஎஸ்ஸு நெக் பேண்டு வயர் ஹெட்ஃபோனு
ஆ அப்றோ
அதா இங்க வந்தாதா ஒரு ஐடியா செரி நிறையா இருக்கா ஆ நல்லாருக்கு நீ சப்போஸ் இல்லனா கூட நீ இல்லனா கூட நீ வந்து போட்டோ இது வேணு அப்டின்னன்னா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு ஒரு சார்னரு
அப்டியா ம்
ஓப்பன் ஆவல பாரு அது ஆ சும்மாதா
இதுவுடா பிளிங்கிட்டு
உங்க அப்பா பிளிங்கிட்டு ஓட்றாரா
ஆ
ஏ வேலைக்கிது வேல எதுவு பண்லயா
பண்ணிருந்த
ப் ப்ளிங் ப்ளிங்கிட்லா இப்பதா டா வந்துது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாரு
அப்போ முன்னாடி ஜம் ஜம்ஜம் இருந்துதுல
ஆ
அங்கதா இருந்தோ
ஆ நீ போன வுன ஜம் ஜம் ஃபுட் தானே
நா நா பார்ட் டைமா போயினுந்தே
நீ இப்போ போலயா
இப்ப போறதில்ல
இப்பல்லா அந்த சைடு லா ஃபுலா இடிக்க போறாங்க இப்போ அங்க அந்த சைடு ஃபுலா இடிக்க போறாங்க கிஷ்கின்ந்தாலா
எதுங்க மெட்ரோ போட்றாங்களா என்ன
ஆ இடிக்கிறாங்க எல்லா ப பழைய பில்டிங்ல இது இதுக்கு வந்தாங்க சேஃப்டி ஆஃபிஸர் எல்லா வந்து என்ன பழைய பில்டிங் எல்லா வச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையு இடிச்சு ரீ ஒர்க் பண்ணுங்க இல்லைா எல்லாத்தையு இடிச்சடுவோ நாங்களே வந்து அப்டின்ட்டாங்க
ஓ
இருப்போ எங்க இப்போ வந்தந்த இந்த மாசம் எடி
இப்போ இடிச்சிட்டு ரீ ஒர்க் பண்றாங்களா
புதுசா கட்டுறாங்க வீட்டு
ஓகே ஓகே
புதுசா பெரிய ஷோரூமுக்கு வருதுன்னாங்க பூர்விகா அந்தமாரி வருதுன்னாங்க
அப்டியா
பெருசா தா வருவா
ம்
கே அவனா இருக்கு
ஒரு புது ஃபோன் வாங்கணுண்டா உங்க கடையில வாங்குவா
வாங்கு பிரச்சன இல்ல எவ்ளோ ஆன்லைல் எவ்ளோ காட்டுது ரேட்டு
ஐஃபோன்ரா அம்பத்தாராயி
ஐ ஐஃபோன் புதுசா வாங்ணுமா அம்பத்தாராயருபைய்கா எந்த ஊர்ல டா ஐஃபோன் புதுசு எந்த ஐஃபோன் இன்னா என்னா மாடலு ஐஃபோன் தேட்டினா
தாட்டீன்
தாட்டீனா
ம்
ஐஃபோன் ஐஃபோன் வந்து எங்க அப்பா வாய்ங்க மாட்டாங் நார்மல் ஃபோன்னா எதோ பர்வால்ல இந்த ஆன்லைன் வேலையோட ஒரு ரெண்டு மூணாயிரோ கம்மியா வாங்க்
லாவா இருக்கா லாவா
லாவால என்னா ஃபோன்
லாவா பட்டன் ஃபோன்ராா
பட்டனு ஃபோன்லாம் லே கடல இப்ப கூடன வந்து வாங்கிடா லாவா இருக்கு லாவா இருக்குமா தெரியாது ஆனா இங்க இருக்கு ஜி ஜி மக்ஸ் நோக்கியான எப்பையோ நிப்பாட்டிட்டாங்க அத
எனக்கு நோக்கியாதா வேணுமே
கம்பெனியாக தா வாங்கங்களுக்கு பட்டன் ஃபோனு
நோக்கியால்ல ஒரு கேம் இருக்கு
அதெல்லா எல்லா ஃபோண்ணு இருக்கு இந்த ஃபோன் இருக்கு வேணா வாய்ங்க்கோ மூவாயிரபாய்க்கு ஐஃபோன் குட்டி ஐஃபோன் வாங்கிக்கிறியா
குட்டி இஃபோனா மூணாயிர ரூபாய்க்கா
ஆமா மூவ போ நாலாயிர நாலாயிரபாவோ மூவாயிர்த்தி எணூறுவா சொன்னாரு பக்காவா இருக்கு குட்டி ஐ ஃபோண்றா கை வேற தான் இருக்கு ஆனா வந்து என்ன எல்லாமே இருக்கு பிளேஸ்டோ ஃபோன் அது ஐஃபோன்ரா
ஐஃபோன் தா இண்ணா மாடல் அந்த தட்டின் ப்ரோ வ
ஆ சி செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் மாரி இருக்கு
செண்டின் ஓ இப்ப ரீசன்ட்டா கூட பாக்குறெ
ஆ ஏய் என்ன சவுண்ட் கேட்க மாட்டேது தூரமா வச்சு பேசுறியா
இல்லயே கிட்டதா
இப்போதா ட்ரெண்டிங் ஆச்சுடா கைக்கு குட்டியா ஒரு ஃபோன் இருக்கு கை அளவு தா அதுலய எல்லா வரும் அந்த ஃபோன் தா அதுல சவ்வே சப்ளேத்தை விளாடினுந்தே சர்வ சப்ள விளையாடிந்தே நானு நல்லாதா இருக்கு
அப்டியா
ஆமா குட்டியாதா இன்ச்சு ஃபோனு யாரோ கொடுத்தாங்கோ ஆ அண்ணா அ டூ ஜி பி ராம் டூ ஜி பி ராம்மு தேர்ட்டி டூ ஜி பி ஸ்டோரேஜ்
ஓகே ஓகே இப்ப வாங்குறே நானு சீக்கிரோ
அதப வாங்கிருயா அப்ப ஆனா பயரமா இருக்கு நா ஒரு நாள் எடுத்து வரலா நெனைச்ச காலேஜுக்கு என் சிம்ம போட்டு எடுத்துனு வந்துரலா ஆனா சரி தொலைஞ்சு கிளஞ்சி போயிடுச்சுன்னா எடுத்துனு வரும்போது அப்ரோ பிரச்சனை ஆயிரும்ல அவ்ளோ அதுக்கப்புறோ சரி நம்ம வந்து போனே
தெரியுமா என்னன்னு கேட்பாங்க
இல்லை குடுத்தாரு எங்க அப்பா எடுத்துட்டு போடின்ட்டு சும்மா இருக்க நேரம்லா பார்த்தே அவ குட்டியா இருக்கு டெம்பர் எல்லாம் கிடையாது டெம்பர் இருக்கு பவுச் கிடையாது
அப்டியா
அப்பறம் ஏ ஆமா டெம்பர்லாம் இருக்காது நாங்க டப் டப்பாலே குடுக்குற சரிய கூட ஒடன்சு இடிஞ்சு போச்சு
உன் வாய்சு ஏன் கம்மியா கேக்குது
இப்ப கேட்குதா கரெக்ட்டா
ஆ இப்ப கேக்குது
ம் ம் அது கரகரந்து ஏன் ஹெட்ஃபோனு அதான்
பவுச் நல்லா இருக்குமா
ஆ
பவுச்சு ஏன் ஃபோனுக்கு
ஒ ஓன் ஃபோன் என்னா மாடலு
விவோ வி டுவென்டி
விவோ வி டுவென்டி பவுச் இருந்தா இருக்கும் இல்லன்னா உனக்கு என்ன மாரி பவுச் என்ன மாரி பவுச்சு வேணும்னு
ஐஃபோன் ரவுண்டு போட்டு வந்துச்சு பாத்தியா அந்த மாரி வேணும்
ஐஃபோன் பின்னாடி ஐஃபோன் மாரியா அதுவா
ம் ஐஃபோன் மாரி இல்ல அந்த ரவுண்டு் போட்டு கீழே ஒரு லைன் வர பாத்தியா
ம் அண்ணா போ அந்த ஃபோட்டோ இருக்கானு போச்சோட ஃபோட்டோ அஹ ஆ அந்த மாரி எங்க அப்பா கடைக்கே போ உனக்கு தான் தெரியும்ல எங்க அப்பா கடை எங்கிருக்குனு போயிட்டு காட்டிட்டு இதா இதான் என் மாடல் நம்பர் அப்டின்னு சொன்னனா எங்க அப்பா வந்து திங்கழம போவாருன்னு நெனைகிறேன் போனாருன்னா உன் ஃபோன் மாடல் ஏத்த மாரி வாங்கிட்
அப்படியா
உம்
செரி செரி
ம்
அப்றோ திங்கேழம வருவியா காலேஜிக்கு
ம் வருவே வருவே பெர்ம் ஃபோன் பண்ணானா உனக்கு அட்டான்ச்சா ஆமா அதுக்கப்பறோ இந்த இன்ன பழைய மாரி அந்த அவர் அவர் கணக்கு வரும்லே ஹவர் கணக்கு வரும்லே அது சும்மா ஸ்டார்ட் டிங்குடா அது ஃபஸ்ட் நம்ளுக்கு எவ்ளோ பண்ணய்ங்க ஃபஸ்ட் இயருக்கு பயமுத்தினே இருத்தாய்ங்களடா கட் அடிக்க கூடாது இங்கே போக்கூடாது அங்கே போக்கூடாது போனிங்கானா நிக்க வெச்சு ஆனா எதா பண்ணாங்களா எதுவும் பண்ணல
எனக்கு கம்மி பண்ணிக்கிறாங்களே எல்லாரும் கம்மி பண்ணிக்கிறாங்க எல்லா எடதுலையும்
கம்மி பண்ணிடங்க ஏதாவ ஆயிச்சா உனக்கு ஏதாவது ஏதாவது வருத்தமா இருக்கா உனக்கு
இல்லியே
ஆ அதுதான் அவ்ளோ தான் அந்த மாரி தான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியது இல்லே
அதிகமா எடுத்த மார்க் பாஸ் ஆயிடலா
நீங்க மூணு வந்துருக்கணு வாரத்தில ரெண்டு நாள் வந்துட்டு மூணு நாள் லீவு போட்ட
நான் வந்துடுவேன் கரெட்டா
ம்
நீங்க வரிங்கலோ இல்லயோ நா வந்துடுவே சனிக்கெழம கூட வந்துட்ணு
அந்த நீயே வந்து பாசாயிடுவ
அப்றோ பிரேம் என்ன பண்றா
காலைல நா ஃபோன் பண்ணே யு பி ஐ டி எப்பரா மாத்துறது ஆப்பிள அப்டினுட்டு இல்லடா தெர்லடா நா ஃபோன் பண்ணே அவனுக்கு இல்லடா தெர்லடா என் அப்றோ டாஸ்கெல்லா முடிஞ்சா
ம் ஓ சூசைடு கூட பண்ணா எனக்கு வாடா
புதுசல்லா வெரி எத்தன ஃபோன் கால் பேசுனீங்களா
இல்ல இல்ல சூசை கூட பேசல அவ இப்பதா மெசேஜ் பண்ணா
வெறுப்பேத்திர வெறுப்பேத்திட்டா சூசை நேத்து என்ன
உஹ அப்புறோ விஜய் விஜய் வந்தா
நானு விஜயு ஃபோன் பண்ணா அப்றோ சொல்லிட்டே விஜய்ட்ட மூணு மணிக்கு தா வீட்டுக்கு வருவான்னு அப்புறம்மா லைவ் போட ஆரம்பிச்சட்டோங்களா போய் பாத்து லைவ் ஓடின்னிருந்துச்சு செரி எதுக்கு ஃபோன் பண்ணடுச்சு டிஸ்டப் பண்ணனுனு வுட்டே
ம்
ம்
இப்பதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணா வாடா கேம் வெளாட்லா அப்டின்னா
நா சொன்ன டெலிட் பண்ணிட்டேன்டா நானு லைவ் போர்றதுக்கு ஆளு இல்லயா என்ன ப்ரோ
அப்பிடியா லைவ் வந்தா காசு குடுப்பானாமா
சும்மா வாடா அப்பிடின்னா
நம்ம வந்தா நம்ம காசு குடுக்கணுல்ல நம்ம கஷ் கஷ்டப்பட்டு அவனுக்கு வெளாட்றோல அப்ப அவ காசு குடுக்கணுல்ல ஏ தர மாட்றா
தெர்லியே
எனக்கு கூப்பிட்டா அவன நா டெலிட் பண்ணி பல மாசங்கள் ஆவுதுபா அப்டின்ன அப்டியா செர்றா அப்டின்ட்டா
ம்
ம் செர்றா
சேர் சேர் நா அப்றோ பண்ட்டா
ம்
ம்